க எப்டி இருக்கீங்க
இர்கேம்பா நீங்க
ஆஹ் நானு நல்லாருக்கேங்கா
செரி செரிப்பா நா இதோ சும்மாதா பார்க்க
சேர் சேரிங்க் அவன் வீட்லென்க்கா வீட்ல இல்ல
தாங்கா
நல்லாருக்காங்க
கொழந்தைங்க எல்லா தூங்கிட்டாங்களா
இல்லக்கா பாப்பாதான் சாப்புட வச்சுட்டு தூங்கிருச்சு
ஆஹ்
தம்பிதா வெளையாண்ட்ருக்கா
ஓ செரி செரிமா
கஞ்சி குடுத்த சாப்ட்டுச்சு தூங்கிடிச்சு
சே சே
சாப்பாடு கஞ்சி வடிச்சிக் குடுத்தெனா
ஆஹ்
டு தூங்கிற்ச்சி அப்பற தம்பி வெள்ளான்ட்ருகுது இப்ப நா சாப்புட்ரிக்கே
சேரி சேரிம்மா ஐயோ இல்ல சாப்டுப்பா நானு அவ்ளுதா போய் சமெய்க்கப் போறே எனக்கு காலேயில அந்தளவுக்கு நா அதிங் சாப்ட்டு பழக்கமே இல்லியா
உம் உம்
பனே செஞ்சாலுமே யாரு சாப்பட்றதில்ல வீட்ல
அதாதா லேட்டா எந்தரிக்கர்னால அப்படி இருக்கும் ஏங்க்கா
ஆம்மா பஸி எடுக்குற்துல ஏந்திரிக்கிற்தே ஒன்பது மணிக் மேலன்றதுனால அதுக்கு மேல நாங் பட் டீ காபி குடிச்சாலே அதுவே ஒரு ரெண்டு மணி நேரதுக்கு தாங்குது நேர மத்தியான சமையல முடி ச்சிரா
சரி சரி கா ஸ்கூல் போனாதான் உங்களுகு வேல இருக் ஹ
ஆமாப்பா ஸ்கூலுக்கு போனா கூட நேர் ஏந்ச்சி சமைக்கவே இல்ல என் பொண்ணு என்னை திட்டிக்கிட்டே போனான் நீ எப்போ பாரு இப்படியே பண்ணு நான் ஏந்துச்சி ஜட கூட போட முடியல அதுக்கு முன்னாடினாலு நைட்டு ஃபுல்லாக எனக்கு சரியாக தூக் உமே இல்ல
ஆ ஹ
அதனால அவக் கலையில ஏய்ந்ச்சி அவலே தோசையை ஊற்றி பொடி போட்டு எடுத்துகிட்டு போய்டா
ஹம் ஹங்
நான் ஏல மாத்தன்டர அப்டின் சொல்
எப்டிதான் மத்தியான அது வந்து சாப்பாடு தோசையே பரவலைங்கலா
அவ சாப்பிட்டுகிறாமோ டிஃபன் பொயிட்டு கொடுத்த சாப்பிட்டுகறா ரொம்ப இல்ல அந்த தோசை பொடினா மட்டுதா அவளுக்கு பிடிகும்
தோச பொடி வீட்லே செஞ்சு வச்சுர்ங்கிளா
இட்லியு செஞ்சு வச்சுப்பா இந்த முறை சித்தி செஞ்சு கொடுத்தாங்கனு வாங்னே
சரி சரி அது என்னென்ன போடுவீங்கா
அது தான் கொஞ்சோம் உளுத பருப்பு கள்ளப்படு பருப்பு அப்புறம் கா பச்சமோளகா தனியா அப்புற இன்னும் அவங்க என்னென்னல்லா போடுறாங்கன்னு தெரில எனக் தெரிஞ்சி இதா பருப்புக்கு மட்டோ நல்லா வருத்துட்டு கருவபில்ல
உம்
நான் போடுறது இதுதா கொஞ்ச தனிய கருவேப்பில இதெல்லா மட் நல்லவர் எடுத்துட்டு பொடி பண்னா பெருங்காயதுளு கொஞ்சோ
நானுமே பண்னைக்கு ஆனா வந்து கருவேப்புல வந்து நல்ல எண் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வருதரனு ஏகா
இல்லப்பா எண்ணெயில போடுவே கூடாது கருவபிள்ளை எப்பயுமே
ஆஹ ஹ நல்லா டிரையீல டிரையா
ஆ என்ன இல்லாம பொறிச்சு எடுதுடுங்க வருத்து இல்லன்னா நீங்க ஒரு ஒரு நாள் மட்டு வெய்யில வெச்சாலே அது நல்லா காஞ்சு போயிடு
ஆமா ஆமாக்கா
நீ எப்படி பண்ணுவ என்னென்ன போட்டு
நானு வந்து இப்போ ஒரு டம்ளர் வந்து பச்சக்கல்ல பருப்புனா ரெண்டு டம்ளர் வந்து உளுந்து போடுவ கொஞ்சோ நல்லா இருக்கு கெட் டும்போகாது போகாது அதுக்கப்பறோ வந்து கருவேப்பில வரமிளகா அதுக்கப்பறோ வந்து எல்லா நல்லா ம் வ வதக்கி எடுத்துருவ வெறு இதுலயே வெச்சு வதக் வதக்கிருவ கொஞ்சூ எ லைட்டா எண்ணெய ஊத்தி வதக்கிருவ வதக்கினப்புறொ மிக்ஸ் ல ஒண்ணு ரெண்டா குரகொறப்பா அரச்சிட்டு
ம்
அதுக்கப்பறோ உப்பு போட்டு தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வெச்சுட்டு அது கூட எள்ளு வெள்ள எள்ளு அல்லது கருப்பு எள்ளு
ஓ
நைட் லைட்டா மைல்டா வறுத்து அதுல போட்டன்னா ரொம்ப வாசனையாவு இருக்கூ நல்லாவு இருக்கூ
ம் ஆமா
அந்த மாரி பண்ணி வெச்சுருவ எள்ளு எள்ளு எள்ளு போடுவ
ஆமா வெள்ள எள்ள விட கருப்பு எள்ளு நல்லதுனு சொல்றாங்கல்ல
கடிச்சு சாப்பிடும்போது இன்னூ டேஸ்ட்டா இருக்கு
ம் ஓஹோ நீங்க பவுடரு போட்டுருவீங்களா அதையு வறு த்துட்டு பொடி பண்ணி
ஆஹ்ஹா அப்படியே ப்ப முழுசாவே போட்டுறது வதக்கிட்டு ஆமாக்கா அப்படியே முழுஸ்
நா இதே மாதிரி புளியோதர அப்படி செய்வ வீட்லயே அதுக்கு நா அஹ
எப்படிங்க்கா அது புளியோதர பொடின்னா
ட்ரிபிளு ஆஹ் வெறு வெள்ள சாதோ செஞ்சு வச்சிருோம்ல அதுல இந்த உளுத்
இல்லக்கா நானு வார வாரோ புளியோதர செஞ்சுக்கிறே அதுக்காக சேரி கேட்டு தெரிஞ்சிக்கலான் பொடியா இருந்ததுன்னா சாப்பாட்டுல போட்டு கிளறிட்டா வேல முடிஞ்சிருமா
உளுத்தம் பருப்பு கட்ல பருப்பு அது ஒரு ஒரு ஸ்பூனு அதே மா இந் மாரி ஒரு ஸ்பூன் தனியா காஞ்ச மொளகா கருவேப்பில்ல இதே தா பா நம்ம இதே ஐட்ட மட்டுதா கூட இப்போ நீ சொன்னே இல்ல அதா அதா இல்ல
ஆமாக்கா
த்து வித் எல்லாத்தையு அறுத்து அப்டி பவுடர் பண் வச்சுக்கோங்க பெருங்காயமோ பெருங்காய தூலோ அதுல கொஞ்ச போட்டுக்கோங்க உ இந்த பவுடர மட்டு வச்சுக்கிட்டு ஆ ச நம்ப வெங்காய் வதக்கோறோ இல்லியா வெள்ள சாதத்துல கொஞ்சோ கடுகு கருவேப்பில போட்டுட்டு வதக்
காஞ்ச மொளகா பவுடர்லியுமே நீங்க கொஞ்சோ காஞ்ச மொளகா பண்ணு அரைக்கவும் ரெண்டு காஞ்ச மோளகா போட்டர்ணு அது வதக்கும்போது என்ன பண்றது அந்த எண்ணெயில கடுகு கருவேப்பில்ல போட்டுட்டு கொஞ்சோ சுமா அந்த ச சாதத்தையு நம்ப போட்டுட்டு வதக்கிட்டு ஸ்டார்டிங்ல கொஞ்சோ என்னது அந்த ஆ எண்ணெய்ல கடுகு கருவேப்பில்ல போட்டு வதக்கிட்டு அப்புறோ புளி கரைச்சி வச்சிக்கணுங்க நம்புளுக்கு புளி தான மெயின் அதில புளியோதறைக்கு
ஆ ஆமாக்கா காத்து
ஆ போன மறைச்சி பேசுங்க அப்போ புளி வந்து கரச்சி அதுல எண்ணெயில ஊத்திடுங்க அந்த பச்ச வாசன போகட்டு அ அப்போ ஒரு ஒரு கால் கொஞ்சமா ஒரு ரெண்டு சிட்டிக மொலகாதூளு கொஞ்சோ மஞ்சதூள் நம்ம அதுல போட்டு போண்ண
மெளக தூள்ளெலா போடுனு ங்களா
கொஞ்சமா போடுங்க ஒரு கால் ஸ்பூன்னு கூட வேண்டா இன்னு கம்மியாவோ கொஞ்சமா மெளகாதூள் போடுங்க
செரிக்கா
தூளும் மஞ்சதூளும் அந்த புளியில பச்ச வாசன போற அளவுக்கு நல்லா சுண்டிட்டோ நல்லா சுண்டன பின்னாடி அதல ஒரு ஸ் ப்போ நம்ப ப பொடி வெச்சிருகோ இல்லியா அரச்சு ச்சிது அந்த பொடி அப்பையு போட்டுக்கோங்க ஒரு ஸ் ஸ்பூன அந்த புளில போட்டுட்டு நம்ளுக்கு எவ்ளோ உப்பு தெரி அதையு போட்டுட்டு அதுக்கப்பறோ நீங்க சாதம் போட்
ம்
டு களரி எடுத்து அதுல தூவணு நம்ம முடிஞ்ச அந்த பொடி வந்துட்டு கொஞ்ச கொர கொரப்பா அரைச்சி வச்சா நல்லா இருக்கு கொஞ்சோ ரொம்ப இல்ல லைட்டா கொர கொரப்பா இருக்கற மாரி அது கோவில்ல குடுக்கற புளியோதர மாதிரியே இருக்கு
அப்டியா சேரி சேரி நா வாராவாரம் செய்றமா அதனால எ அம்மா சந்தைக் போறனால ம் நைட்டு காலைல கெளறி வச்சுக்குவே நைட் கெளறி வச்சுட்டு காலைல நேரமே எடுத்துட்டு போறாங்களா
ஆ
அப்பப்போ செய்யறதா இருக்குது அதனால இந்த பொடியா இருந்துதுனா டக்குன்னு போட்டு சாப்பாட்டுக்கு மட்டு கெளறி வச்சுக்கலா அப்டின்னு
ஆமா இது பொடி வந்துட்டு நீங்க ப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சி வச்சிக்கலா அது தாங்கு ஒரு மாசம் கூட தாங்குது நம்ப அதுல எதுமே போட போறதில்ல ஏ ஆனா நீங்க அந்த வறுக்குறோ இல்லையா ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு கல்ல பருப்பு அதெல்லா எண்ணெய் இல்லாம வறுத்து வெச்சுக்கோங்க
சேரிக்கா
லைட்டா ட்ரை ரோஸ்ட்டு மாரி பண்ணுவோ இல்லையா எண்ணெ இல்லாமலே சிம்மல வச்சி கொஞ்ச நேரம் நல்லா பிரவுன் ஆவற அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து அதுக்கப்பறோ பொடி பண்ணி பாருங்க நீங்க அது வெச்சா வெளியே வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நிக்கிது நா அதுக்கு மேல வெச்சது இல்ல பட் வெச்சி யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு
த்துல ஒரு நாள்தா செய்யறே அதுக்காக சேரி ஒரு ரெண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் செஞ்சி வச்சுக்கலா பிரச்சன இருக்காது அதுக்காக கேக்
ஆமா ஒரு நாலு ஸ்பூன் இப்ப ஒரு ஸ்பூன் ஒரு டைம்க்னா நாலு ஸ் பொடி போட்டு செஞ்சுக்கோங்க
சேரிக்கா
மெளகு சீரகோ ப்பா மெயினு
மெளகு சீரகோ ஆ சேரிக்கா ஆ ஆ
அதுலே மெளகு சிரகோ போடணு
சேரிக்கா
நன் ஃபோன் பேசும் பழைய இரும்புக்காரல்லா வருவாங்க
செரிக்கா என்னக்கா வாய்ஸ் சவுண்டடு அங்க பின்னாடி பேக் வாய்ஸ் சவ்ண்டு கேக்குது
அதுதாம்ப்பா
ம்
பழைய இரும்பு போடுறாங்ல்லயா நா கரெக்டா என்னைக்கு வெளிய வந்து பேசுறனோ
உம் உம்
டைம் ஆனா எங்ளுக்கு இது தாம்ப்பா
செர் செரிகா அத்தா ஏதோ ஒரு ப்ரச் சு நா அன்ன வரைக்கு கம்முன்ருக்கு
ஆமா
அண்ண வரைக்கு கம்முனு தா இருக்கா அதுக்கப்றோ நம்ம ஏதாவ முக்கியமா பேசும்போது ஏதோ ஒரு சவுண்டு பேக்ரவ்ண்ஸ் சோண்டு அந்த மாரி வரு
கண்டிப்பாப்பா என்ன வந்துட்டு வீட்டுக்குள்ள உக்கார வச்சு பே பாப்பா நைன்த் போய்ருக் தப்பாய்ப்போ
ஆனா என்ன ரங்க் எடுப்பாங்க்கா சேர் சே என்ன ரங்க் எடுப்பாங்க
ரங்க் என்னப்பா ஒரு பத்து பன்னெண்டு இருவது வரைக்கு கூட எடுத்துருக்கா ஒருஒரு ஒரு மொற நம்ப மு
டியூசன்லா அனுப்றீங்ளா இல்ல
முடியாது திடீ இல்லமா ட்யூசன் ஏது அனுப்தில்ல ஏன்னா இங்க டியூஷன்காகு போற எட்த்துல நானு சொல்லி குடுக்குறதில்ல அவளே உக்காந்து படிக்க பண் ச்சத உண்டு
ம் ம்
நா சொல்லி் குடுத்தா அவ படிக்க போறது கடையாது படிக்க மாட்டன்றா என்னையு ஏமாத்திட்டு இருப்பா என்ன படிக்க சொல் தவயேஞ்சு போய்டுவா அதனால நா ஒக்காறதுல்ல வெளிய டியூஷன்கு அனுப்புனாலு ஹோம் ஒர்க் மட் த்த எழுத வச்சு எழுத வச்சு அனுப்டுறாங்கப்பா உக்கார வச்சு படிக்க வைக்கிறதில்ல அந்த ஹோம்மொர்க்க வீட்லயே எழுதி ப்பாங்கல்ல அது இப்பல்லா டியுஷன் பீஸ்னாலே ஏ த்துக் மேல ஆயிரரூபா ரெண்டாயிரரூபான்றாங்க குடுத்துட்டு போய் ஹோம் ஒர்க் எழுதுரதுக்கு நீங்க வீட் வீட்லயே ஒக்காந்து எழுதுமா அப்டின்னு சொல்லிரு
சேர் சேரிக்கா பரவால்லக்கா வீட்லயே படிச்சுட்டு இது பண்றாங்க ஏன்க்கா இப்போ போ ஸ்கூலுக்கு அதுக் பக்கமுங்ளா
ஆ எங்களுக்கு இங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளதா இருக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்
எப்டி சைக்கிள்ல போயிருவாங்ளா பஸ்ல போவாங்ளா
கூட்டிட்டு வந்துட்ருக்கோம்
நீங்க வண்டில வச்சு கூட்டிட் போயிட்டு வருவீங்களா
ஆமா எங்க வீட்டுக்காரு கூட்டிட் போயிடுவார் அவர் இல்லாத நேரத்ல நா கூட்டிட்டு போய்டுவே
ம் ம்
சேரிப்பா என்னோட ஃபோன எடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அ திருப்பி இன்னொரு ஃபோன்ல இன்னொரு கால் பண்றே அப்பறமா ம் ஓகேமா நன்றி நன்றிமா